மேடம்.
ஆஹ் கேக்குதுங்க சார். சொல்லுங்க சார்.
மேடம் இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான டீச்சர் தான மேடம்?
ஆமாங் சார்.
மேடம் ஆ ஃப்ரெண்டோட பையன் ஒருத்தன் வந்து அஞ்சு வயசு ஆகுது மேடம். அவனுக்கு கண்ணு. பார்க்குறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது மேடம் அவன இங்கே ஸ்கூல்ல சேர்க்கணும். விஷயமா உங்க நம்பர் குடு குடுத்தாங்க.
சரிங்க சார்.
அவனுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணுறதுங் மேடம்?
ஆ கொழந்தைக்கி கொழந்தை எப்பிடிங் சார் ஒரே பேரன்ட் ஆ ஒரே குழந்தையா இல்ல அதுக்கடுத்தடுத்து குழந்தைங்க வேற யாருக்காவது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா சார்?
ஒரே கு கொழந்தை தான் மேடம். வேறு யாருக்கும், ப்ராப்ளம் இருக்கிற மாரி தெர்ல மேடம்.
சேரிங் சார். இல்ல வீட்டுல தாத்தா பாட்டி அப்படி யாருக்காவது இந்த மாதிரி கண் தெரியாத பிரச்சனை எதுவும் இருக்குதா?
அப்பத்தி கரெக்டா, தெரியில மேடம் இருந்திருக்கலாம், ஆ ஃப்ரெண்டு கட்டை கேட்டா தா மேடம் தெரியும். அவங்க ரிலேஷன்ஷிப்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்க மேடம்.
ஓகேங் சார் கொழந்தைக்கு எது ஹாஸ்பிட்டல்ல எது செக்கப் பண்ணிருக்காங்களா கண்ணு தெரலன்னு சொல்லிட்டு ஏதா சர்டிபிகேட் எதோ டாக்டர் சைட்ல போய் கண்ணு செக் பண்ணிருக்காங்களா.
இல்ல மேடம் அது மாரி எது அவங்க செக் பண்ணல. கண்ணு இது மாரி பாக்குறதுல பிரச்சின. பிரச்சனயிருக்குது. மொபைல் போன். கொஞ்சு நெறையா யூஸ் பண்ணியிருப்பா போல.
ம்
அதனாலயா இல்ல. வேற எதாது நரம்பு
கு கண்ணு தெரியாம இருக்குதா இல்ல இப்ப எதுவ் நடுவுல இப்டி எது ஆயிருக்கா சார்
பெ பெறந்த கொ பெறந்த குழந்தைலருந்தே அவுனுக்கு வந்து கண்ணு பிரச்சனை இருக்குன்தா சொல்றாங்க மேடம்
செரிங்க சார் இல்ல மொபைல் வேற யூஸ் பண்ணாங்கன் நீங்க சொன்னிங்க இல்லையா
ஆமா மேடம் அடுத்து மொபைல் கிட்டக்கிட்ட வச்சு பாத்து பாக்குறான்ற மாரி சொன்னாங்க அவங்க.
உம்
அதனால கரெக்டா எதுனன்றதுனால ஐடின்டிஃபை பண்ண முடியல. சரி அதனால என்ன பண்ணுறதுன்றது போது. ஸ்கூல் சைடல உங்கள் நம்பர் கொடுத்தாங்க. சரி உங்கிட்ட பேசனா சொலுயஷன் கெடைக்கு க்கும்.
சரிங்க சார் ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம கொழந்தைக்கு எதனால கண்ணு தெரியாம இருக்குனு மொதல்ல நம்ம கண்டுபிடிக்கணு ஃபஸ்ட் அ அவங்க. என்னதெல்லா பிஹேவியர் வச்சு கொழந்தைக்கு கண்ணு தெரியலன்னு அவங்க பேரன்ஸ் சொல்றாங்க. இல்ல நீங்க மொபைல் பாக்குறாங்கன்னு சொல்றீங்க, மொபைல். பாக்குறானு சொல்றீங்க. கண்ணு தெரியலனு சொல்றீங்க. சோ நா ஏத ஃபஸ்ட்டு. எடுத்துக்கிறது.
அது, கேட்குது கேட்குது மேடம் அவங்க டாக்டர்.
சொல்றீங்க கண்ணு தெரியலன்னு சொல்றீங்க இல்லையா. அதனால கேக்குற எதை வச்சு. எத வச்சு நீங்க கண்ணுதெரியலன்னு முடிவு பண்ணிருக்கீங்க.
அது நடக்குறதுல வந்து கரெக்டா ரீச் ஆகும்ல. நேரா போக முடியல, கொஞ்சு தடுமாடுறா தடுக்கி விழுறா போய் ஓடம்ப இருட்ட. இருட்டல எல்லா போக முடியல அவனுக்கு. வெளிச்சந் ஷாஸ்தியா. நம்ம எடுத்துல மட்டு தா வந்து
புரியுது சார் புரியுது சரிங்க சார்
கொஞ்ச தேர்ற மாரி இருக்குது மேடம் அவ்ளோ தா
சேரிங் சார் அப்ப எப்டி பேரண்ட் இத்தன்னால ஹாஸ்பிடலே கூடிட்டு போகாம இருப்பாங்களா
அது போனாங்களா மேடம் அது அப்புற செக்கப் வர சொன்னாங்களா இவங்க வந்து வேலன்றதுனால இப்போ வீட்ல பெரியவங்க யாரு இல்ல அதனால அவங்களகூடிட்டு போ சொல்லி அப்டியே வீட்லையே வச் சுட்டு அவங்க பேரன்ஸ் வந்து வேலைக் போய்ட்டு வந்ததுனால அவன் பையன் வீட் இருந்ததுனால அது மாரி ஆச்சி இப்போ ஸ்கூல் சேர்கும் போது இது மாதிரி கண்ணுல பெரச்சன இருக்குது அப்படின்ன போது அவங்க அட்மிஷன் க்கு வேற ஏதாவது ஸ்கூல இது மாரி இருக்கு அங்க பாருங்கன்னு சொல்லும் போது தா உங்க நம்பர் குடுத்தாங்க அவுங் கிட்ட பேசுங்க அவங்க இத பத்தி டாக்டரு கிட்ட பாக்கணு இல்லன்னா அவுங்க எதாது ஸ்கூல் சொல்லுவாங்க அங்க போய் நீங்க பாருங்கன்னாங்க
சரிங்க சார் இப்ப கண்ணு தெரியல அப் அப்டின்னா நம்ம அதுக்கேத்த மாரியான ஸ்கூல்ல போட்டுக்கலா அது ஒன்னு பெரச்சன கெடையாது நமக்கு லோக்கல்லே ஸ்கூல் இருக் அட்மிஷன் போட்டுகலா
சரிங்மேடம்
ஃபர்ஸ்ட் டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு கொழந்தைக்கி எதனால இப்படியாச்சு கருவில்லே கொழந்தைக்கு அப்டி இருக் கா இல்ல நடுவுல எதும் ஜொரம் எதும் வந்துச் ச்சா இல்ல அந்த கொழந்தைய அவங்க அம்மா கன்சிவா இருக்குபோது ப்ரெக்னன்டா இருக்குபோது எத ஆக்சிடென்ட் ஆச்சா இல்ல நல்லா பொறந்த கொழந்தைக்கி பீவர் எது வந்ததுனால அப்டி மூளைக்காசல் வந்தாலும் நமக்கு ஏதாது உடம்ப செரியாம ஆகிடும் இல்லையா
ஆமா ஆமாங் மேடம்
ஆச்சா
ஆமா மேடம் பையனுக்கு சின்ன வயசுல இருக்கும்போது ஹை பீஃவர் இருந்ததுன்னு சொ சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்க மேடம்
ஆ அப்டி எதுவும் இருந்ததுன்னா கூட செல சில கொழந்தைங்களுக் பிக்சு வரு அதனா மூல வளர்ச்சி பாதி பகலா சில கொழந்தைக்கு இது மாதி கண்ணல எபக்ட் ஆகலா மஞ்சக்காமல வந்து கூட கண்ணு தெரிய போகும் அதனால சோ நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி எல்லாமே என கொழந்தைக்கு எதனால ஆச்சுனு முதல கண்டுபிடிக்கணு சார்
செரிங்க மோட இத ஆப்ரேஷன் எதா பண்ணணுமா இல்ல மருந்து இத மாத்ர எதாவதா மோடம்
அதுதான் சார் அது வந்து நம்ம டாக்டர் தா செக் பண்ண முடியு இப்ப நம்ம டீச்சர்ஸ் சைடு்ல அத சொல்ல முடியாது டீச்சர் சைடுல எப்படி சொல்லி கொடுக்கலா சொல்லி் குடுக்கலாம் ஆனா எதனால இப்படியாச்சு அதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் குடுக்குறதுங்கறது வந்து டாக்டர் செக்கப்ல தா பண்ண முடியும்
சரிங் மேடம் இப்பப்
வந்து போட்டுக்கலா இன்னு ஒரு வாரோ கழிச்சு கூட அட்மிஷன் போட்டுக்கலாங் சார்
அதாங் மேடம் இல்ல நாளையிலருந்து ஸ்கூல் ஆரம்பிக்குது சேரி அவுங்க ரெண்டு பேரோ ஹஸ்பண்ட் ஒயப் இப்ப ரெண்டு பேரு வேலைக் போறாங்க சேரி அவுங்க வீட்டு பக்கமே வந்து கவுர்மண்ட் ஸ்கூல் ஒன்னுருக்கு அங்க சேர்த்தலா மா இல்ல வேற எங்கன்னா ச வெளியூர்ல ஸ்பெசஸஸ்
நீங்க ஸ்கூல்ல வந் ஸ்கூல் ஆரம்பிங்க ஸ்கூல் வந்து எப் எப்ப வேணா அட்மிஷன் போட்டுக்கலா ஸ்கூல விடுங்க அதுக்கு முன்னாடி முதல கொழந்தைக்கி ஹா கண் டாக்டர போய் பாக்க சொல்லுங்க எல்லா ஜி ஹெச் லயுமே கண் டாக்டர்ஸ் இருப் காங்க
இது பிரைவேட்ல போய் ஏதாது பாக்கணும மே
அது உங்க இஷ்டோ ஓங்க அவுங்களோட பினான்சியல பொறுத்து தாங் சார் காசு நறைய இருந்துச்சு அவுங்களால செலவு புக் பண்ண முடியுன்னா பிரைவட்ட போ சொல்லுங்க அது கவர்மண்ட் சைடுனாலு ஏன்னா கவர்மண்ட் சைடுலையுமே இப்பல்லா நல்லா பாக்குறாங்க அதனால அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல அவுங்களோட இது இந்த டாக்டர்ட்ட போங்க அந்த டாக்டர்ட்ட போங்கன்னு சொல்லல அவங்களோட ஃபினான்சியலை பொறுத்து ஜி ஹெச் இப்போ கவுர்மெண்ட் டாக்டர்க்டிட்ட போறதா பிரைவேட் டாக்டர்ஸ் போறதான் அவங்க முடிவு பண்ணிக் கட்டும்
சரி மேடம் இல்லை ம் ஓகே மேடம் நீங்க வச்சு ஃப்ரீயா என்னைக்கு ஃப்ரீனு சொன்னீங்கன்னா அன்னைக்கு வந்து அந்த பையனை வந்து உங்ககிட்ட வந்து காட்ட சொல்ற மேடம்
ஏ பாக்குறேன் சார் நான் அது பாக்குறே அதுக்கு முன்னாடி நீங்க ஹாஸ்பிடல் போய்ட்டு வந்துருங்க எல்லா டெஸ்ட்டோ எடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறோ கண் கண்ணல கண்டிப்பா பிரச்சனை இருக்கு சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா நம்ப கண்ணு தெரியாத கொழந்தைங்க ஸ்கூல்ல கொழந்தைய அட்மிஷன் போடலாம் சரிங்களா
செரிப்படாம் இப்ப வீட்ல பேசிட்டு இருந்தங்க ஆப்ரேஷன் பண்ணுமா இல்ல கண்ணாடி போட்டா செரியாகுமா என்னன்னு தெரியிலன்னாங்க த அதான் உங்ககிட்ட கேட் ஆ கரக்டா சொல்லியூஷன் கடைக்கோ
அதான் செரி இந்த இந்த இது எல்லாமே நான் வந்து பாக்கலாம் கொழந்தைக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது வெளிப்புறமா பா்கக்கலா அந்த கண்ல இருக்க நரம்புகள் கண்ல இருக் உறுப்புகள் எல்லாம் செக் பண்ணனுனா அந்த கொழந்தைய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போனு
செரி உட மாத்திர மருந்து அ அதுமாரில்லா குடுப்பாங்களா மேடோ அத
கண்டிப்பா குடுப்பாங்க சார் அத மாத்திரையால சரி பண்ண முடியும்னா மாத்திர இல்ல டிராப்ஸ்னால சரி பண்ண முடியும்னா டிராப்சு இல்ல ஆப்ரேஷனால தான் சரி பண்ண முடியும்ன ஆப்ரேஷன் ஆனா இத முடிவு பண்ண வேண்டியது டாக் டாக்டர்ஸ் தான் சார் அதுக்காக படிச்சிட்டு இருக்கற டாக்டர்ஸ் தான் கண்டாக்ட் டாக்டர் தான் இந்த முடிவு பண்ணனு
சரி மேடம்
ம் பாக்கலா பாக்கலா இப்ப எங்கிட்டே கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஓ இந்த கொழந்தைக்கு கண்ணு தெரியல அப்படிங்கறத மட்டுதான் ந கண்டுபுடிக்க முடியுமே தவிர எதனால கண்ணு தெரியல அத எப் அப்டி சரி பண்ணலாங்குறதெல்லா டாக்டர்ஸ் தான் பாக்கணு சார்
செரிங்க மேடம் கண்டிப்பா அப்ப போய் டாக்டர போய் பாத்துட்டு அந்த ரிப்போர்ட் என்னறத ப வச்சு அதுக்கப்புறோ உங்ககிட்ட வந்து பாத்து அட்மிஷன்
ஆமா ஆமா அட்மிஷனுக்கு அதுக்கு பாக்கலா அதுக்கு முன்னாடியடிே அந்த கொழந்தையோட அம்மாவுக் கொஞ்ச டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க கொழந்தையோட குட்டி குட்டியா இப்ப அந்த கொழந்தைக்கு நெறையா இப்ப வீட்லயே நம்ம நெறையா ட்ரெஸ் போடுறோல்லயா ஒரு துணி காட்டன் போடுவோ ஒன்னு ந றையா வெவ்வேற துணிகள் போடுவோ இல்லையா காட்டன் டிரெஸ்ஸு நைலான் துணி அப்டி இப்டின்லா அப்ப அதெலா அதெல் ஆ அதெல்லா அந்த கொழந்தைங்கள்ட்ட குடுத் துட்டு ஆ துணியோட வேரியேஷன கண்டுபுடிக்க சொல்லுங்க அப்றோ வீட்ல இருக்க மசா லா பொருள்லா இருக்குல்ல பவுடரே எடுத்துக்கோங்ளே பான்ஸ் பவுடரு சென்ட்டு ஒவ்வொரு பவுட்ருக்கு ஒவ்வொரு சென்ட்டுக்கு இருக்க வித்யாசத்த கண்டுபுடிக்கிற மாரி பா தம்பிக்கு ட்ரெய்ன் பண்ண சொல்லுங்க அந்த கொழந்தக்கி அ மல்லிகப்பூ முல்லப்பூ அது மார்லா ஈஸியா கெடக்கிறத பசங்க கிட்ட குடுத்து இந்த ரெண்டு பூக்கு வித்தியாசத்த கண்டுபுடிக்க சொல் ல்லுங்க ஏன்னா அப்ப அந்த கொழந்தைக்கு கண்ணு தெரியிலனா மத்த உறுப்புக்களோட இத யூஸ் பண்ணிதா இந்த கொழந்தய நம்ம படிக்க வக்க முடியு
சேரிங்க மோட கண்டிப்பா மேட வேற ஏதாது இவுனுக்கு பஸ்ல கூட்டிட்டு போறாங்க அது மாரி ஏதாது கன்செக்ஷ்ன்
ச அந்த கன்சஷன்லா அந்த கன்சஷன்லா மொதல புக்கு வாங்கணுஸ் சர் மொதல கண்ணு தெர்லேன் சொல்ட்டு கவ்மண் டாக்டர் சைன் பண்ணதுக்கப்றந்தா அதலா பண்ண முடியு அதலா நம்ப அப்பறம் பாத்துக்லா மொலி இது மாரி குட்டி குட்டி ட்ரெய்னிங்ஸ்ஸ குடுக்க சொல்லுங்க ரொம்ப பேசிக்கா தா நா ஒனு பெருஸ்சா சொல்லுல அந்த துணிய ரெண்டோட ரெண்டு துணிய டிஃப் ட்ஃப்ரன்ஸ் பண்றது ரெண்டு ஸ்மெல்லுக்கு மோ மோந்து பாக்கும்போது இது வேற இது வேறங்குற மாரி ஆ அது மாரி பசங்ள மொல்ல குட்டி குட்டியா ட்ரெய்ன் பண்ண சொல்லுங்க ஏனா இது மாரி கண்ணுத்தெரியாத பசங்க வந்து மத்த இத நல்லா இம்ப்ருவ் பண்ணிப்பாங்க கேட்டு நல்லா கத்துப்பாங்க இப்ப யான எப்டி கத்து குயில் எப் டி பாடு ஆ சிங்கொ எப்டி கத்து அப்டிங்ற மாரி கத் கத்ற சவுண்டு ஒவ்வொருத்தரோட வாய்ஸு அதெல்லா எப்டி கண்டுபிடிக்கிறதுன்னு குட் குட்டி குட்டியா அவங்க அப்பா அம்மாதா ஃபர்ஸ்ட் டீச்சரு அன்ட் சார் அதனால அவங்கள ஃபர்ஸ்ட் சின்ன சின்ன என்னதா ட்ரைனிங் எடுத்துக்க சொல்லுங்க டிரைனிங் குடுக்க சொல்லுங்க கொழந்தைக்கு கத்து தர சொல்லுங்க
சரி மேடொ அவசியம் கண்டிப்பா நீங்க சொன்னதெல்லா அவுங்க பேரண்ட்ஸ் சொல்றே ம்
இதெல்லா கொழந்த கத்துக்குச்சுன்னா ஸ்கூல்ல போயிட்டு டீச்சர் சொல்லிக் குடுக் க்கிறது கொழந்தைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு
ஓகே மேடம் கண்டிப்பா நீ சொல்றது வாஸ்தவந்தா மேடம் இப்ப ஆஸ்பிட்டல் கூட்டுபோம் போது எதாவது டாக்குமெண்ட்ஸ் எதாவது தேவப்படுமா மேடம்
நீங்கதா இது வரைக்கு எங்கமே போ வேணா ஆதார் கார்டு கொழந்தைக்கு ஆதார் கார்டு இருந்தா ஆதார் கார்டு மட்டு எட்டு போக சொல்லுங்க சார்
ஆதார் அதா மேடம் இன்னு ரேஷன் கார்டுல பேர் சேத்தல ஆ பர்த் சர்ட்டிஃபிகேட் இருக்கு மே பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதாரு இருக்குது சேரிங் மேடம்
இது நெசசரி கண்டிப்பா வேணுனு இல்ல இது இரு ந்தா எடுத்துட்டு போ சொல்லுங்க
சேரி மேடம் அவசிய கண்டிப்பா எத்தன மணிக்கு மேடம் போனு ஹாஸ்பிட்டலுக்கு
போங்க சார் மார்னிங்கே நீங்க மொதல்ல நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட நா சொன்னதெல்லா சொல்லுங்க அவங்களுக்கு மொதல்ல ஹஸ்பிட்டல் போய் ஏன்னா எல்லா பேரண்ட் ஸ் ஒடனே ஒத்துக்க மாட்டாங்க என் கெழந்தைக்கு கண்ணுல பிரச்சன இருக்குன்னுலா ஒத்துக்க மாட்டாங்க
கண்டிப்பா மேடம் அவங்க அட்மிஷன் போட்ணு, ம் ஸ்கூல்ல போய் விட்ருனுட்றாங்க அவ்ளவுதா ஹாஸ்பிட்டலுக்கு போனோ இது மாரி ஆப்ரேஷன் கண்ணாடி அத பத்தி இன்னு அவங்களுக்கு இது பண்ணல ஏன்னா வேலைக்கு போறாங்க வீட்ல பெரியவங்க யாரும் இல்ல அவங்களுக் வுட்டு போறதுக்கு சேரி ஒரு நாளைக்கு இது விட்டுட்டு போனா அவங்களுக்கு சம்பள கட்டாது அதனால அவங்க யோசிக்கிறாங்க மேடம்
சேரிங்க சார் அதெல்லா ஒன்னு இல்ல அதெல்லா முதலே நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க
செரி மேடம் ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க் தேங்க் யூ மேடம்